ஆஹா கேக்து. .
ஆஹ சொல்லுங்க அப்படி இருக்கீங்க.
நல்லா இருக்கோ நீ எப்படி இருக்கீங்க.
அஹ நாங்க நல்லா இருக்கோம். வேற சொல்லுங்க ஏதாவது டாபிக் சொல்றீங்களா.
உம் ம்ச் நம்ம ஊருக்கு பக்கத்துல வேற எதாவது டெம்பிள். அந்த ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க.
அஹ நாங்கல்லா. எந்த சொல்லகூடாது சொன்னீங்க.
சொல்லகூடாது சொன்னியே.
அப்படியா சேரி. அதா கோயம்புத்தூர்ல இருக். கோனாங்க.
அதா கோயமுத்தூர்ல எந்த ஏரியா.
கோயம்பத்தூர்ல கவுண்டம்பாளையம்.
கவுண்டம்பாளைங்களா.
அஹ மருதமல பக்கோ. ஓ நீங்க கணபதியில இருந்தே.
ஆஹா கணபதியில ஒரு மூணு வருஷோ இருந்த. மத்த ஏழு வருஷோ. பி என் புதூர்ள்ளதா இருந்தோ.
பி என் புதூர் அது எங்க இருக்கு. பி என் புதூர். ஆ அக்ரி ஓ மருதமல சேரி சேரிங்க அங்கதா. அதாங்களா. சேரி சேரி சேரி மருதமலை. இங்க எங்க ஏரியால இருந்து பக்கம்தா.
ஆமா எங்களுக்கு டூ கிலோமீட்டர்ஸ்.
உங்களுக்கு ரொம்பவே பக்கோனு நெனைக்கிற. எங்களுக்கு ஒம். போதா எட்டு கிலோமீட். டரா என்னமோ வரு நெனைக்கிற. மருதமலை இருக். க்கு பக்கத்துள்ள.
ஆமா ஆஹ நா பல டைம் போயிருக்கேங்க.
அதா அடிக்கடிக்கு போவோ ஆமா ஆமா உங்களுக்கு ரொம்ப பக்கமா இருந்திருக் கீங்கல்ல
ஆமா பிள்ளைங்களுக்கு பொறந்த நாள்னா மருதமல கல்யாண நாள்னா மருதமல
கோ அங்க போய்
கண்டிப்பா அதுவு அங்க வந்து இந்த தங்கத்தேர் பாக்குறக்காண்டி ஈவினிங் போவோ
போவீங்க ஆ நாங்க இங்க ரொம்ப வருஷோ இருக்கோ ஆனா அதுகள போய் பாத்தது கெடையாது பகல்ல போயிட்டு வந்துருது ஆ ஈவ்னிங் எப்ப அது டெய்லுமே நடக்
டெய்லியுமே நடக்கு
ஓ அப்ப நம்ம ஈவினிங் அஞ் சு மணிக்கு போனா அது பாக்கலா
ஆமா கண்டிப்பா பாக்கலா நாங்க காலையிலயு போயிட்டு சாமி தரிசனோ எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போயிருப்போ கீழ போய் சாப்ட்டுட்டு அப்டியே அந்த கீழ ஆ நாம நேத்துல இருந்து பேச ட்ரை பண்ணி இன்னைக்கிதா பேசிருக்கோ உம் அப்படியேங்க அத்த மாரியா சிரிக்கிறீங்க போங்க எங்க அத்த வாய்ஸ் மாரியே இருக்கு
சாப்
ஆமா ம் எதிர்பாத்துட்டே இருந்தே நீங்க மெசேஜ் பண்ல அப்ற சேரின்ட்டு
உம் சொல்லுங்க என்ன எடை யில வேற ஒரு வாய்ஸ் கேட்டுது
ஃபோன் பேசிட்ருக்காங்க
ஓ அப்பிடியா செரி செரி செரி இல்ல எனக்கு டவுட் ஆயிருச்சு என்னடா அங்கிட்டு ஒரு பக்கத்து சவுண்டு கேக்குதே சொ ஆ சிஸ்டர் வந்திருக்காங்களா வீட் டுக்கு அதனாலயிங்களா ஓ சரி இப்ப நீங்க உங்க சிஸ்டர்லா ஜாய்ன் பண்ணிருக்கனால நீங்க நெறைய
ஆஹ் நாங்க நேத்துலேந்து நாங்க நாலுக்கா மாத்தி மாத்திதா பேசிட்ருந்தோ
க்காலு அவு ங்க கூப்டுக்கலா ரெண்டு கால் நீங்க கூப்டுக்கலா
ஆமா நேத்து ஒரு கால் பேசினோ இன்னக்கி ஒரு கால் பேசி னோ
ஓ பேசி முடிச் ஓ அண்ணாவையு ஜாயின் பண்ட்டீங்களா பரவா ஓ எல்லாரு ஃபேமிலியா
அ அ ஆ ஃபேமிலியே
பரவால்ல எங்க ஃபேமிலிலல்லா யாரு ஜாயின் பன்ல
அவங்களுக்கு விருப்பம் னா ஜாயின் பண்ணீங்க இதுல ஒன்னும் பிரச்சனல கிடையாது போன் பேச யாருக்கு புடிக்காது போன் அதிகமா பேசுற ஆளுக்கு கண்டிப்பா யாராவது ஒரு பேமில இருப்
ஆமா அதிகமா பேசுறது புடிக்கும் தான் இப்ப எங்க அண்ணன் எனக்கு அண்ணா ரெண்டு பேர் தங்கச்சி ஒண்ணு அது ஒரு அண்ணனுக்கு நல்லா புடிக்கும் அவங்ககிட்டதான் சொல்லி அதான் போட்டுவிடுன்னு பாத்துட்டுருக்கேன்ன இன்னும் சொல்லல நான் இருக்கிறதே இனும் சொல்ல சொன்னக்கு அப்பறம் சொல்லுவோம் போட்டு உடனும் வேறன்னி நீ எந்தெந்த கோயில்கள போயிருங்கிங்க
அங்க வந்து பேரையூர் பொள்ளாச்சில மாசாணி அம்மன் கோயில்
ஓ சேரி சேரி
பக்கத்துல உள்ள கொஞ்ச பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம் பேரூல்லாம் செம்ம அந்த கல்யாணிய பாக்குறக்காட்டியே போவே
ஆமா சூப்பரா இருக்கும் பேரூரு அப்பறம் அதுவும் நல்லா இரு ஆமா ஆனமலை அதுவும் நல்லா இருக்கும் உம் நல்ல அழகா
கோயிலுக்கு நான் அதிகமா போனத விட இந்த கல்யாணிய பாக்கதான் அதிகமா
அதுக்காக தான் போறதா முக்கியமா
முக்கியாமா அதுக்குதான் போவேன்
உம் நிறைய பேர்
உம் இப்ப கூட பஃயர் இதுவா இருந்துச்சுல்ல அந்த டைம் கூட நான் அங்கதான் இருந்தேன் அப்போ போய் பாத்துட்டுதான் வந்தேன்
ஓ நா ல்லாம் போகல கேள்வி ப்பட்டதோட சரியானா போகல பேரூர் நல்லா இருக்கே மாச
நான் அதுக்கு ஏதோ ஆச்சுனு பய்யந்தே போய் பாத்தட்டு வந்தன் உம் ஆமா அதான் சொல்றேலா அடி இதே அத பாக்கறதுக்கே போயிருக்கன் அந்த கோயிலுக்கு போறதோ இல்லயோ அத பாக்குறதே போய் மருத மலைல மட்டு ட ஏன் சொல்றீங்க ஈவினிங் போறது அதே யானைய பாக்குறது கண்டிதான் ஆம்மா
பரவாயில்ல நான் ஒரு டைம் போய் பாக்கணுங்க நான் ஈவினிங் போனதேல்ல மருதமல ஈவினிங் போனா யா ய நைட்டு எவ்ளோ நேரம் வரைக் க்கு இருக்குங்க மேல போறதுக்குல்லாம் ஒரு குறிப்பிட்ட டயத்தோட முடிஞ்சு ரூம் மாங்கேண்டி
ஆமா பைவ்க் பைவ் ஓ கிளாக்லயிந்து பைவ் தேர்டிக்குள்ளா முடிஞ்சிடோன் அது சின்னன் தானா
ஆ அதனால அப்ப நம்ப போறதா இருந்தா நம்ம ஒரு ஒரு கரெக்டா ஒரு மூணு ர மணிக்கேல்லாம் அங்க மாங்க
நாலு மணிக்கக்குல்லா அங்க ரீச் ஆயிருங்க மலைக்கு நாலுணிக்கேல்லா ரீச் ஆயினிங்கன்னா ஸ்லோ மோஷன்ல நம்ம சாமி தரிசன எல்லா முடிச் ட்டு அப்டி வந்து வெள்ள உகாந்துருந்தோனா அவங்க சுத்தி வரதுகு கரெடா இருக்கு ஒரு மணி நேர நினைக்கிறே பைவ் டு சிக்ஸ் டார்ல பைப் டூ பைவ் தேர்ட்டியனு தெர்லா சம்திங் ஆனா நான் நெறைய தடவ அத பாத்துருக்கே அத முடிசுட்டு தேர முடிசுட்டு நம்ம வந்து அந்த மலையில இருந்து கீழ வியூ பாத்தோனு வச்சுக்கோங்கள சமையா இருக்கும் அங்கங்க லைட்டு சம் செம்மயா இருக்கும்
ம் அது அந்த ந லைட் வியூ தா இன்னு நல்லா இருக்கு பகல்ல விட
ஆமா அந்த பிரண்ட்ல நம்ம இறங்கி வரோம்ல்ல அடிவாரத்துக்கு அந்த இடத்துல இருந்து பாக்கணு ச ம வியூவ்
ஆனா நா பாத்ததே இல்லங்க எங்க ஊர்ல இருந்து நா திருச்சி திருச்சில மலக்கோட்ட தெரியு கேள்விப்பட்டிருகீங்குளாவ் உச்சி பிள்ளையார் கோயில் ஆஹ் அங் அங்க போயிருக்கோ அங்க நா நெறியா த்தன அந்த வியூ பாத்துருக மலக்கோட் இங்கே பாத்தது இல்ல கோயிம் தூர்ல போகணு ஒரு நாள்க்குனே
இங்க சின்ன மல இல்ல அது ஹைட் அதிகுல்ல அதனால இன்னு நல்லா இருக்கு அதோட ஃபுல் சிட்டியா நம்ளுக்கு லைட் செட்டிங் அதிகமா இருக்கு
அதிகமா தெரியு நல்லா இருக்கு ஆஹ் இங்க ஒரு நாள் போய் பாக்குணு
கண்டிப்பா போங்க ஃபோர் தேர்ட்டிக்குல்லா அங்க இருக்கிற மாரி போயிட்டீங்கன நீங்க எந்த ஏரியா சொன்னிங்க கவுனம்பாளைய நா அந்த சைடு எல்லா வந்திருகே
வந்துர்பிங் ஓ ஆமா அப் கோயுத்தூர்ல பத்துருச் துறந்து இருந்திருக்கீங்கல்ல
ஆமா நா எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கே பட் எதாவுது ஒரு ஏதாவது ஒரு விஷ்யமா எதுக்காது ஒரு அப்பாய்மெண்டு வந்து கிடைச் ச்சி ஓடிருவே
உம் ம்
எங்கியாவது சாட்டடேஸ் சண்டே
ஓ உம் கொழ்ந்திங்க வர வரைக்கும் முன்னாடி வரைக்கும் ஃப்ரீதா அதுக்கப்புறம் தானே
அதுக்கப்புறமும் பிள்ளைங்கள லீவ் போட்டு கிம்பிருவோங்க நாங்க சண் சாட்டடே சண்டேனா எங்க பேஷ்
பரவால்லாங்க அப்பிடிதா இருக்குணு ஆம்மா ரெண்டு நாள்ளே வெயிள நல்லா கிளம்பிருவீங்க
கிளம்பிருவோ ஒரு சோத்து கட்டியா முடிஞ்சா சாப்பாடு இல்லீயா வெளியில கடையில ம் ஆஹ் ரெண்டுல நம்முளுக்கு பட்ஜெட்ட பொறுத்து எப்ப பட்ஜெட் எல்லா யோசி த்திக்குறதே கிடையாது
ஆஹ் டூ வீலர் இருந்தா போது இல்லங்க லோக்கல்ல ஸ் சுத்தி வரதுக் ஏய்னா பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும் போட்டுட்டு போயிக்க வேண்டியதுதா ஹா போட்டு சுத்
ஈஷா ஈஷாக்குல்லா பைக்லியே தா போனோ
பரவால்ல நானு அதெல்லா இஸ்க் நானும் பைக்ல போயிருக்கே நல்லா இருக்கு ஈஷாவு அங்க போய் அந்த குளிக்கிற எதுக்காக போவன்னா அங்க போயிட்டு
நா இன்னு போனதே இல்லையே அதுக்கெல்லா நா ஒரு டைம் போயிருக்கே ஈஷாக்கு ஒன் டைம்தா போயிருக்கே
ஓ அப்டிங்களா ஆமா லைட் செட்டிங் வந்து கூட அது கூட இப் போ சமீப காலத்திலதா அது மாரி போட்ருக்காங்க ஆஹ் அதாங்க இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துதா அந்த லைட் செட் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னா டி இல்ல ஆஹ் அதுவு நா போயிருக்கே நாங்க போறது அந்த ஆயிடுச்சு ஆமா அதுக்காகதா நெறைய பேர் போவாங்களே அந்த சூரிய குண்டம் சந்திர குண்டம்ன்ட்டு ஆமா ஆமா ஆமா ஆமாங்க அதுல போய் அந்த தண்ணில போய் எறங் கிட்டு வர்றதுக்காகவே போறது நானு நா நெறைய டைம் போயிருக்கே ஈஷா நல்லா இருக்கு அப்றோ அங்க சாப்பாடெல்லா இருக்குல்லங்க நல்லா இருக்கு நீங்க ஒரு டைம் போங்க
நெக்ஸ்ட் டைம் போணுங்க அங் க போயிட்டு அங்க உள்ள கிட்ட எல்லா போயிட்டு பாக்கணு அந்த கரெக்ட்டா நாங்க போனதுக் கு கொஞ்ச நேரோ அப்டி வெள்ல முன்னாடியே நின்னு ஃபோட்டோஸ்லா எடுத்தோ ஃபோட்டோ ஷூட் முடிச்சோட்டி அ அந்த இது ஸ்டார்ட் பண்ட்டாங்க இல்ல அந்த அந்த லைட் செட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்டியே அ தியானோ பண்ட்டோ இல்ல அவுங்க நா லைட் செட் பாக்கணுன்தா சொன்னே அப்ப அவுங்க ரெஃபர் பண்ணது இந்த டயத்துக்கு போங்க பாக்கலா அப்டினாங்க
ஆமா நீங்க அது ம் நீங்க அது பர்பஸ்க்காக போயிரு ப்பீங்க அதனால அதுக்கு வந்து நம்ம போணு அத பாக்கணுன்னா ஈவ்னிங்தா போகணு நீங்க மத்தபடி அங் க உள்ள இந்த தியான மண்டபம்லா இருக்
ஆ அங்கெல்லா நா போல அவுங்க வீட்ல சொன்னாங்க கூ ட்டு போறே நெக்ஸ்ட் டைம் வாங்க அவுங்க அங்கதான் ஒர்க் பண்றாங்களா அதனால அங்க வர சொல்லுவாங்க அப்போ வர்றது
ஓ சேரி சே
அப்ப வரல நெக்ஸ்ட் டைம் போலாம் ஆஹஹா இங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாங்க பக்கத்துல அங்க கூ ட்டு போவாங்க
ஓ ஓ அப்
உம் நாங்க அங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சுத்திட்டே தான் இருப்போம் இங்க வந்த நாலதா இதா பையன் பொறந்ததுக்குப்புறம் இங்கேயே செட்டில் ஆயிட்டோம்
ஓ சேரி சேரி சேரிங்க ஏன் அங்கயே செட்லாயிட்டிங்க இங்க காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகம் ஓகே ஓகே சொந்த ஊரு சொந் சொந்த வீடு இரு
ஆமா அதுனால ஸ்வீட்டா பேசுறீங்க உங்க வாய்ஸ் ஆமா எங்க அத்த மாரியே இருக்கு உங்களுக்கு சேம் அவுங்க வாய்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்றேன்
ஓ சேரி சேரிங்க பண்ணுங்க ஓ ஓவ் அவுங்க எந்த ஊரு சொந்த ஊரு
அங்க எல்லா பக்கத்துல பக்கத்துளேயேதா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் அவ்ளோ தூரத்துல தா இருப்
உம் உம் எங்களுக்கு சொந்த ஊர் திருச்சி
திருச்சி அஹ் பக்கந்தான காரைகுடிளேர்ந்து அங்க பைபஸ் ஒன் ஹவர்
அக்கி ஆஹ் ஒன்றமண்நேர ரெண்டுமண் நேர கொஞ்ச நேர அகுன்னு நினைக்கிறே ஆமாங்க பஸ்சா இருந்தா நம்ம காரு டூவீலர்னா இன்னோ கொஞ்ச பாஸ்ட்டாவே வந்தர்லா
ஆஹ் இன்னோபெஸ்டுதா நான் மேக்சிமம் பஸ்லதா வந்திருக்கே திருச்சி ஒரு டைம் கார்ல வந்திருக்கே மத்தபடி அதிகமா திருச்சி அதிகமா மாட்டே காரைக்குடி மதுர கோயபுத்தூர்
உம் மதுர ஆமா மதுரையு அந்த பக்க பக்கந்தானுங்க
இங்கிட்டு அது டூ ஹவர்ஸ் ஆஹ் சென்ட்ரல்ல இருக்கே நானு உங்களுக்கெல்லா எல்லாத்துக்கு சென்ட்ரல்ல இருக்கே
மதுர பக்கந்தா
ஓகே சிஸ்டர் நா இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தல திரும்ப கூப்புற்றே
ஓகேங்க ஆ ஓகே ம் சேரி